மா மாலை வணக்கம் நண்பா
வணக்கம் நண்பா நண்பா பண்றீங்க
பதா தேநீர் அருந்திவிட்டு சிறது நேரம் ஓய்வு எடுக்கிறேன் நண்பா
ஓகே அன்பா சாப்டாசா நண்பா
இல்லை நண்பா இனிமேல் தான் சாப்புட்ணும் நண்பா நீங்க சாப்டீக்ங்ளா
உம் சாப்டாச்சு நண்பா
என்ன சாப்டீங்க
தோச நண்பா
தோச எப்டி நண்பா நெய் ஊத்துவீங்க்ளா இல்ல எண்ண ஊத்துவீங்கக்ளா
இல்ல நண்பா நெய் தா நண்பா ஊத்துவோம் நீங்க என்ன நண்பா ஊத்துவீங்க
நாங்க எண்ணதா நண்பா நாங்க அவ்ளோ பெரிய
ஓகே பா நைட்டுக்கு என்ன சமயல் நண்பா
சேரிங்க நண்பா நீங்க என்ன பண்றீங்க
நா சும்மாதா நண்பா அங்க என்ன மலையா நண்பா
இங்கி மழையல்லா இல்லைங்கப்பா அங்கைங்கப்பா
இங்க மழதா நண்பா பேஞ்சுட்டு இருக்கு
ஈ செரிங்க நண்பா எப்டி நண்பா அங்கை இயற்கை சூழல்லா நல்லா இருக்குங்க்ளா நண்பா
ஆஹ் இங்கே இயற்கை சூழல்லா சூப்பரா இருக்கு நண்பா அங்க எப்டி நண்பா இருக்கு
இங்க ஓரளவுக்கு இருக்குங்க நண்பா மோ மழையும் வரல வெயிலும் அடிக்கல ஓரளவுக்கு மோடம் போட்டு இருக்குங்க நண்பா
ஓகே நண்பா வேலையெல்லா முடிஞ்ச்சா நண்பா
இல்லைங்க நண்பா வேல இருக்குதுங்க இன்னு கொஞ்சோ இப்பேலந்துதா பண்ணணுங்க நீங்க எல்லா முடிச்ட்டீங்க்ளா
நா எனக்கு எந்த வேலையு பெருசா இல்ல நண்பா வேலைக்கு போயிட்டு வந்ததோட செரி நண்பா ம்
ஓ நீங்க ஓ வேலைக்கு போயிட்டு வந்ட்ருக்கீங்களா எ
அஹ் இல்ல நண்பா அது மாரி எதுவு பண்ணல நண்பா இனிமேல் தா பாக்கணு நண்பா
செரி செரிங்க நண்பா
வீட்லலே நா வந்து ஓனா கோழி பண்ண வைக்கலான்டுருக்கே நண்பா
கோளி பண்ண வைக்கலான்டுருக்கீங்க நல்லது நல்லது நண்பா எப்டிங்க நண்பா உங்கள்டச் சொந்த எட இருக்குங்களா இல்ல குத்தகை
இ இல்ல நண்பா பழைய பழைய பழைய கோழிப்பண்ணைய எடுத்து ஆல்டர் பண்ணி நண்பா அதுல பத் துனா கோழி வளத்தோப் கோழி போலான்டுக்கே நண்பா
நல்லது நல்லதுங்க நண்பா உங்க வெற்றிப் பயணம் இனி தொடர வாழ்
ஓகேங்க தேங்க்ஸு நண்பா
ஆஹ் நன்றி நன்றி நண்பா எனக்கு கோழி பண்ண மாரி இ இல்லைங்கள அந்த மாரி எல்லாம் இல்லங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பண்ணை வைக்கலாம்னு தோணிருது அந்த ஐடியா ஒன்னு தோணிட்டு இருக்குதுங்க நானும் தம்பியும் சேர்ந்து தான் பண்ணலானு இருக்கணுங்க
ஓகேங்க நல்லது நல்லது நண்பா எது மாரி நண்பா மாட்டுப்பண்ணைங்கிறது பாலு பாலு குடுக்குற மாரியா நண்பா இல்ல எப்டி நண்பா
மாட்டுப்பண்ணை நாங்க வைக்கிறது ஐடியா வந்து பாத்தீங்கன்னா பால் கறந்து ஊத்துற மாரிதான் நாங்க பண்ணலாம் இருக்றேங்க ஆனா இப்பது கால சூழ்நிலை பாத்தீங்கன்னா அதுக்கு செலவு அதிகமா வர மாரி இருக்குதுங்க அதனால கண்ணுக்குட்டி ஒ ன்னு நாலஞ்சு எண்ணத்த வாங்கி விட்டு அதய பராமரிச்சு வித்தோம்னா கொஞ்சம் காசு பாக்கலாம்னு நெனைக்கிறேங்க
ஓ நீங்க சொல்றது கரெக்ட் தான் நண்பா அதே கண்ணுக்குட்டி எடுத்து கரெக்டா கண்ணு போடுற ஸ்டேஜ்ல நீங்க வித்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய்கு வாங்குனிங்கனா ஒரு எழுபது ரூபாக்கு போச்சனா உங்களுக்கு அறுபது ரூபா லாபம் தான நண்பா ஒரு மாடுன்னு பாக்குறீங்க ஒரு அஞ்சு மாடு மொத்தமா சேல்ஸ் பண்ணீங்கனா உங்களுக்கு லாபம் தான உம்
ஆ ஆமாங்க நண்பா அதைத்தான் நானும் தம்பிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதைத்தன் வீடலயும் சொன்னோம் அவுங்க இதுவே நல்லாத்தான் இருக்கு இதுவே பண்ணலாம் சொல்லிருக்கறாங்க இது எப்போ நடக்குன்னு தெரிலீங்க நண்
நண்பா நீங்க எறங்கி முயற்சி பண்ணா எல்லாமே நடக்கு நண்பா நீங்க ஃபஸ் ஸ்ட் எறங்கி பாருங்க
நண்பா அந்த எறங்கி பாக்குறதுக்கெல்லாம் நா தயாரத்தா இருக்கறேனுங்க கைல பைசா வேணும்கலாங்க
பைசாக்கு முயற்சி பண்ணுங்கண்பா முயற்சி உங்க கனவுக்காக தான ஒழைக்கிறீங்க
நண்பா கனவு ஆயிரத்து எட்டு கனவு வரும் நண் ரொம்ப கஷ்டப்படாம இல்லைங்க இப்ப நான் போறது வந்து நான் சொன்ன தொழில ஒடவே கஷ்டமான வேலைக்கு தான் நா போயிட்டு இருக்கணுங்க அத விட பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் பில்லி
அப்படி என்ன கஷ்டங்க நண்பா
நண்பா ஒண்ணு இல்லங்க நண்பா இப்ப நான் போறது பாத்தீங்கன்னா தீயில வேல செய்யணுங்க அது எப்படின்னா இ ஆமாங்க தீயை பாத்தீங்கன்னா அத இரும்ப காய்ச்சி ஊத்தி ஒரு பொருள் தயாரிப்பு இருப்பாங்க அந்த வேலைய பத்தி உங்களுக்கு தெரியுங்களா
எனக்கு அது மாதிரி தெரிலங்களே சொல்றீங்களா கொஞ்சோ
அதாவது நீங்க ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அத வந்து பவுண்டரி லேப்ன்னு சொல்லுவாங்க ஆ மொத்தமா அந்த கம்பெனிப்ப பவுண்டரினு சொல்லுவாங்க இரும்பு எல்லா வந்து து கரச்சு ஒரு பதத்துக்கு கொண்டு வருவாங்க நண்பா ஆயிரத்தி ஐநூறு டிகிரி வரைக்கும் போகுங்க
ஓ ஆயிரத்தி ஐநூறு டிகிரி வரைக்குமா நண்பா
ஆமாங்க அத எடுத்துட்டு போய் பாத்தீங்கன்னா ஆஹ் ஊத்து வாங்க அத வந்து நம்ம என்ன பண்ணோனுனா அது எவ்வளோ கொதிநிலைல இருக்குதுன்னு
ஓ ஓகே நண்பா
அத செக் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஊத்தும் போது லைட்டா மேல கீழயும் தெரிக்கீங்க
ஏ நண்பா நண்பா என்ன சொல்றீங்க கை கால்ல போயிடுச்சீன்னா பொத்தலாயிருங்களை
அதாங் தெரிக்குங்க வேற என்ன பண்றதுங்க நானு சொல்லி பாத்துட்டேங்க ஒட மெதுவா ஊத்துளைய கட்டி தீனீல்லா சொல்லி பாட்டேங்க அவங்க அது கேட்க்கவு மாட்டேறாங்க ஒன்னு மாட்டேறாங்க நானு வேற எதாது மாத்தி உடுங்கன்னு சொல்லியும் பாத்துட்டேங்க இது நமக்கு ஆகாது மேலயு கீழயு படுதுங்க ஒரு தடவையு புண்ணாய்க்கிட்டு கெடக்குது எனக்கு இது வேணாங்கன்னு சொல்லி பாத்துட்டேங்க முடியு முடியாது நீ இங்க தா இருக்கோணுங்கிறாங்க
நண்பா இப்ப எரிமலையே பாத்தீங்கன்னா ஏழுநூறுல இருந்து ஆயிரத்தி எருநூறுதா நண்பா நீங்க சொல்றது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழநூறுன்னு சொல்றீங்க
பாருங்க நண்பா எரிமலையே பாத்தீங்கன்னா அவ்ளோதா வருதுங்க நா எவ்வளோ கஷ்டப்பறன்னு இதுக்கு மேல நா என்னத்த போய் கஷ்டம் இல்லைங்கன்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதாங்க கஷ்டமே இத ஓ இதுக்கு மேல கஷ்டமே போய் என்ன இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க பாக்லா
அப்பறொ ஏன் நண்பா இவ்ளோ எத்தன் நாளா நண்பா போயிட்டுருக்கீங்க இந்த வேலைக்கி
ஆ ரெண்டு மாசமா அங்க தாங்க போயிட்டு இருக்கறே கரணம் தப்பனா மரணந்தா வாழ்ந்துக்ட்டு இருக்கறே
அப்பற ஏ நண்பா வேலைக்கு போயிட்டுருக்கீங்க கொய்ட்
அது அது நண்பா என்னோட சகோதரனுக் காகதா நண்பா அங்க வேலைக்கு போற நானு
அவருக்கு ஏ நண்பா கல்யாணம் ஆயிச்சுங்களா
ஆஹ் ஒருக்கா ஆயிருச்சுங்க கல்யாணம் ஆயிருச்சுங்க ஒரு குட்டியும் போட்டாச்சுங்க அஹ் நிங்க பையன் பேரு வந்து பாத்தீங்கன்னா பையன் பேருங்க ஆஹ் அவன் பாத்தீங்கன்னா இப்ப ஒன்னே கால் வயசு ஆகுதுங்க பைய நல்லா துரு துரு துரூன் இருப்பானுங்க
உங்களுக்கு ஆகலிங்களா கல்யாணோ
எனக்கின்னு ஆகலீங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷமாகுன் நெனைக்கிறங்க
நீங்களே பாத்துட்டிங்க போல பேசறது பாத்தா அப்படிதா தெரியுது
எங்கைங்க‌ பாக்குறது நம் பொழப்பே ஆய்ரத்தெட் பொழப்பு இருக்குதுங்க இதுல போய் நான் எங்கங்க போய் பாக்குறது வீட்ல பாக்குறன் சொல்லிருக்காங்க பாக்கட்டுங்க
அவங்க பாக்குற மாரி தெர்லிங்க நீங்க பாக்க வேண்டிதானுங்க
ஆ அதா நம்ம பாக்குறங் சொல்லிருக்காங்க அவங்க பாக்குறாங்கல்லான்தா பாப்போ இல்லின்னா நம்மளா எதாது பாக்க வேண்டியதானுங்க
நீ நீங்களே பாத்து உங்களுக்கு புடிச்ச மாரி பாத்துட்டு போக வேண்டியதாங்க எதுக்குங்க பெத்தவங்கள கஷ்டப்படுத்திட்டு இருக்
அட நமக்கு புடிச்சதெல்லா கழுத அதுகல் கள்க்கு புடிக்கோணும்லங்க நமக்கு எல்லாத்துக்கு தா புடிக்குதுங்க இது ஒ அதுக்குனு அங்களு நமக் புடிக்குன் சொல்ல முடியுங்ளா அதெல்லா அப்டி கெடையாதுங்க இப்பத்த இருக்க பொண்ணுங்களா அப்டி கெடையாதுங்க
புரிய்து புரிய்துங்க உங்க கஷ்டொ புரிய்துங்க
எங்கெங்க கஷ்டோ உங்களுக்கு புரிஞ்சு என்னங்க பண்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க
ஓ ஓகேங்க புரிய வேண்டியவங்க எல்லா வெளியதாங்க இருக்காங்க
சேரிங்க வேற என்னத்தெய்ங்க சொல்றது
சேரிங்க அப்ப நைட்டுக்கு என்னங்க சமையலு
ஐட்டுக்கு என்னங்க ஸ்பெஷலுன்னு பாத்துக்கிட்டா இங்க சிறப்பு உப்மான்னு ஒண்ணு பண்ணிருக்காங்க
சிறப் உப்பு சிறப்பு உப்மாங்களா இது புதுசா இருக்குங்ளே
ஏரு ஆ இல்லைங்க எங்கப்பா தாங்க பண்ணாருங்க அங்கே நீங்க அங்கேன் நைட்டு சி இரவு சிறப்பான உணவு என்னங்க
இங்க அதா சொன்னலங்க தோசன்னு ஓகேங்க அப்றோ வேற வேலைலா இல்லைங்களா நாளைக்கு என்ன ஸ் பெசலு
நாளைக் என்னங்க அப்பா வந்து நாளைக்கி காய்கறி சாப்பாடு வச்சுக்கலான் சொன்னாருங்க
ஓகேங்க
அதா சா நாளைக்கி பண்றாங்கன் சொல்லிருக்காங்க அதா நாளைக்கி எங்கே வீட்ல சிறப்பான உணவுங்க உங்ளுக்குங்க
நான்வெஜ்லா எதுவு எடுக்க மாட்டீங்ளா
நாளைக்கி என்னுங்க நான்வெஜ்ஜூ தம்பி வீட்ல எடுப்பாங்க அவங்க எங்க வீட்ல எடுக்கலீங்க
தம்பி அப்றோ உங்கள கூப்ட மாட்டாருங்களே எடுத்தா
எங்கிங்கே கூப்புட்றா ம்பா
நண்பா ஹலோ நண்பா
சொல்லுங்க நண்பா சொல்லுங்க நண்பா
அப்றோ நண்பா இன்னு சாப்புட்லயா
இல்லைங்க நண்பா இனிமே தா இனிமே தா சாப்புடு நண்பா சொல்லுங்க நண்பா சொல்லுங்க நண்பா
சேரி நண்பா உங்க தம்பிய கேட்டதா சொல்லு நண்பா
கண்டிப்பா கண்டிப்பா சொல்றங் நண்பா
சேரி நண்பா அங்க என்ன மழைங்களா
கண்டிப்பா சொல்ற நண்பா
ஓகே எனக்கு இன்னு ஆகல நண்பா இன்னு பாத்துட்டு இருக்காங் நண்பா
நல்லது நல்லதுங்க நண்பா கண்டிப்பா நல்லதா ஒரு நல்லத ஒரு குடுக்கு
ஓகே ஓகே ஓகே நண்பா உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்குது நண்பா சேரி நண்பா நன்றி நண்பா